இ
அஹ் கேக்குதுங்களா பேசலாமா தோழி
பேசலாமா தோழி நல்லா இருக்கயால்ல தொழி
நல்லா இருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கேன் தோழி
ஹஹ சாப்பிட்டீங்ளா தோழி
நைட்டு சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா இட்லி தோழி
ஆஹ் தொட்டுக்க என்ன தோழி
இட்லி சாம்பார் தோழி நீங்க சாப்பிட்டீங்களா தோழி
அஹ் சாப்பிட்டேன்னு தோழி நான் நைட்டு இன்னும் சாப்பிடல மதியம் தான் சாப்பிட்டேன் நைட்டு பா்த்தீங்கன்னா என்னோட நாத்தனா இப்போ சிக்கன் சிக்ஸ்டிபை வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை சாப்பிட்டேன் தோழி ஸ்நாக்ஸா
ம் சரி தோழி
அஹ் என்னமே நைட்டு சாப்பாடு பாத்தீங்கன்னா ஒன்பது மணில இருந்து பத்து மணி ஆகும்னு தோழி நாங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு
லேட் நைட் சாப்பிட கூடாது தோழி சாப்பிட்ட உடனேயும் படுக்க கூடாது தோழி
கண்டிப்பா தோழி ஆனா நான் இதைதான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால சுத்தமா முடியலை தோழி ஏன்னு பாரத்தீங்கன்னா நான் ஒரு வேலையில மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் தோழி அந்த வேலை பாத்தீங்கன்னா எனக்கு காலையில ஒன்பது மணில இருந்து நைட்டு எட்டு மணி வரைக்குமே இருக்கு தோழி என்னால ம பண்ண முடியல தோழி அந்த எட்டு மணிக்கு மேல நான் போயிட்டு என்னோட வேலைய எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறதுக்கே போதும் போதும் நாடுது தோழி என்னாலும் முடியல தோழி சுத்தமாவே
அப்படியா தோழி வேற எதும் வேலை தேட வேண்டியதான தோழி
வேற எதுவும் வேலை ஒன்னும் கிடைக்கவில்லை தோழி நான் கிடைச்சதுன்னா கண்டிப்பா போற ஐடியாதான் ஆஹ் வேலைனிமைதான் தோழி தேடணும் இப்ப பத்தீங்கன்னா எங்க ஊர்ல பேருந்து வசதியே கிடையாது இப்ப நான் வந்து பேருந்து ஏறி எங்க ஊரு பாத்தீங்கன்னா ஒரு உள் கிராமம் இந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகணும் அப்படின்னாலே ஒரு பஸ் தேவைப்படும் பஸ்ஸோ இல்ல ஒரு ஆலோ தேவைப்படும் என்னை கொண்டு போய் விட்டுட்டு திருப்பி அழைச்சிட்டு வர்துக்கு இப்போ நான் வெளியிலல்லாம் வேலைக்கு போனேன் அப்படின்னு பாார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஆள் வேணும் தோழி என்ன கொண்டு போய் விட்டுட்டு இல்லைன்னா கொண்டு வந்து அழைச்சிட்டு வர்றதுக்கு நாங்க பஸ் ஏறணும் அப்படின்னாலே இங்கிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் போகணும் தோழி நாங்க டவுனுக்கு இப்பயதான் பஸ் ஏறி இன்னொரு இடத்துக்கு நாங்க வேலைக்கு போனோம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குன்னு தோழி வேலை இல்லாம எல்லாம் இருக்காது எனக்கு அந்த போறதுக்கான வசதி இல்லை தோழி இனிமதான் பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர் வாங்கணும் தோழி டூ வீலர் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வசதிக்கு எப்போ நம்ம எங்க வேணாலும் போய்க்கணும் வந்துக்கலாம்ல தோழி
ஆமா தோழி இந்த காலத்திலயுமா உங்க கிராமம் வந்து இந்த மாரி இந்த காலத் தெரியமா உங்க கிராமம் இந்த மாதிரி வசதி இல்லாம இருக்கு நீங்க ஒரு முறை அரசுக்கு அறிவிக்கலாம் இல்லையா ம்
நாங்க பாத்தீங்கன்னா அரசுக்கு அறிவிச்சோம் தோழி பஸ் பாத்தீங்க ஏன்னா வந்துகிட்டு இருந்துச்சு அதாவது மினி பஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அ பஸ்சு பாத்தீங்கன்னா அஹ் காலையில ஒரு தடவ மதியானம் பதினோரு மணிக்கு ஒரு தடவ ரெண்டு மணிக்கு ஒரு தடவ நாலு மணிக்கு ஒரு தடவையும் இரவு எட்டு மணிக்கு ஒரு தடவையும் வந்துகிட்டு இருந்துச்சு தோழி இந்த பஸ்சு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரம் மட்டும்தான் வந்தது எங்க ஊருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஊரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலான சாலை வசதி தான் இருக்கும் அந்த பஸ் வந்து திரும்பறதுக்கான இடம் எல்லாமே கூட ஏற்பாடு பண்ணி குடுத்துட்டாங்க ஆனா இந்த மக்கள் பாத்தீங்கன்னா ரோடுலயே மாடு கட்டுறது ஆடு கட்டுறது ரோடுலயே உட்காந்து உலக கதையெல்லாம் பேசுறது இந்த மாதிரியான வேலைகள்ல்லாம் ரொம்ப பாக்குறாங்க தோழி இந்த மக்கள்லாம்
கிராமத்து மக்கள்ல்லாம் அப்படிதான் இருப்பாங்க தோழி கிராமத்து மக்கள்னா அப்படிதான் இருப்பாங்க
தோழி இது வந்து கிராமம்தான் ஆனா இந்த கிராமத்துலையும் பாாரத்தீங்கன்னா எல்லா வீடலயுமே வயல்வெளிகள் அதிகம் தோழி எல்லார் வீட்லயுமே எல்லா வசதிகளுமே இருக்கு எல்லார் வீடலயுமே நல்ல படிச்சவங்களும் இருக்காங்க படிச்சுட்டு இருக்கறவங்களும் இருக்காங்க படிக்கிறதுக்கு தயாராகறவங்களும் இருக்காங்க தோழி அதாவது எல்லாருமே பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல படிச்சவங்கதான் தோழி இருக்காங்க ஆனா அந்த படிச்சவங்களே இப்படி பண்ணும் போதுதான் தோழி எதிர்காலம் கேள்விக்குறியாகது ஆஹ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸு வர்ற இடத்துலயே ஒரு மெக்கானிக் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு தோழி அந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதெல்லாம் சரி பண்ற கடை ஒன்னு வச்சிருக்காரு அவரு பாத்தீங்கன்னா அந்த பொருட்கல்லாம் கொண்டு வந்தா அந்த நடு ரோட்லதான் தோழி வைப்பாரு அந்த பஸ்ஸு போறதுக்கான எடம் கூட குடுக்க மாட்டாரு கடைசியா பாத்தீங்கன்னா பஸ்ஸு பிப்ரவரி மாசம் வந்துச்சி தோழி
இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய விஷயம் தோழி
கண்டிப்பா தோழி யாருமே அந்த அளவுக்கு கண்டி கண்டிச்சாலும் வந்து அவரு காதுலயே வாங்க மாட்டேங்கிறாரு தோழி ஆஹ் இப்ப பிப்ரவரி மாசம் தான் நினைக்கிறேன் பஸ் வந்து தோழி ஜனவரியில இருந்து பஸ்சு கண்டினியூஸா வந்துகிட்டுதான் இருந்தது பிப்ரவரி முதல் தொடக்கம்னு நினைக்கிறே அதுல பாத்தீங்கன்னா தோழி அந்த பிரிட்ஜ் சரி பண்றவ இருக்காரு இல்ல அவருக்கும் அந்த பஸ்ஸுக்காரருக்கும் சண்ட தோழி இப்படி ரோட்ல போட்டு வச்சிருக்கீங்களே பஸ் எப்படி வரும் அப்படின்னு கேட்டு பஸ் ஸ்சு வரல வரலன்னா மட்டும் சண்ட போடுறீங்கல்ல அஹ் பஸ் வந்து எப் பஸ்ஸுக்கு நீங்க வழி விடுறீங்களா அப்டின்னு கேட்டு சண்ட தோழி இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய மரங்கல்லாம் வந்து பஸ்சு போறப்ப வர்றப்பல்லாம் இந்த கண்ணாடி எல்லாம் இடிக்கும் தோழி
நம்மளுக்கு பஸ் வசதி தேவ இருக்கு அப்டின்னா நம்மதான் வந்து அந்த பாதைய ச சரி பண்ணி குடுக்கணும் தோழி நம்மளுக்கு தேவை இருக்கு அப்படின்னா நம்மதான் அந்த பாதையை சரி பண்ணி குடுக்கணும் நீங்க பாத் உங்க ஊர்ல இருக்க நகராட் ட்சி தலைவர் ஆஹ் இந்த மாரி கிராமம்ன்றதுனால இந்த ஊராட்சி தலைவர் அந்த மாதிரல்லாம் இருப்பாங்க அவங்கள்ட சொல்லி அரசுக்கு அறிவிப்பு கொடுத்தீங்கன்னா சரியான முறையில உங்களுக்கு அஹ் சரி பண்ணி தருவாங்க ரோட ஆகட்டும் இந்த மர இதெல்லாம் வெட்றது அந்த மாரி ஆகட்டும் நீங்க உங்க கிராமத்தில உள்ளவங்கல்லாம் சேர்ந்து ஹ நீங்க அறிவு கொடுத்தீங்கன்னா அரசு அரசு வந்து உங்களுக்கு சரியான முறைல சரி பண்ணி தருவாங்க தோழி
கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா அரசுகிட்டதான் போய் நாங்க முறையிட்டோம் தோழி அரசுதான் எங்களுக்கு பஸ் வசதியுமே வந்து ஏற்பாடு பண்ணி குடுத்தாங்க அந்த பஸ் வரும்போதுல்லாம் மக்களுக்கு அவ்ளோ சந்தோஷம் இந்த பள்ளிக்கூடம் போற பசங்களா இருக்கட்டும் சிறுமிகளா இருக்கட் சிறுவர்களா இருக்கட்டும் காலேஜ் படிக்கிற பசங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே சந்தோஷம் ஏன்னா அவங்க நடந்து வர தேவ இல்ல இல்லையா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் இறங்கி நடந்து வரணும் ஆஹ் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம் பஸ்ஸுமே நறைய கூட்டத்தோட தான் போகுது போயிட்டு இருந்துச்சு ஆனா இந்த மக்கள் தான் தோழி திருந்த மாட்டேங்குது பாவம் அரசாங்கமும் என்னதான் செய்யும்
ஆமான் தோழி நமக்கு வசதி இருந்தா நம்மதான் சரி பண்ணிக்கணும் தோழி
ஆமா தோழி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேக்குறோமோ அததான் வந்து சரி பண்ணி குடுப்பாங்க மாற்றம் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்கிட்ட இருந்தும் வரணும் தோழி பஸ் வருது ரோடுல மாடு கட்டக்கூடாது ரோடுல ஆடு கட்டக்கூடாது ஆஹ் ரோட் எல்லா பொருளையும் வைக்க கூடாது அஹ் அப்டின்ற தொடக்கம் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்துதான் தோழி வரணும் நம்ம போய் அரசாங்கத்தையே நம்ம குற சொல்லிட்ருக்க முடியாது அவங்ககிட்ட போய் நம்ம பஸ்சு கேட்டோம் பஸ்சு குடுத்துட்டாங்க இப்ப தண்ணீர் வசதி கேட்டோம் தண்ணீர் வசதி குடுத்துட் அதே மாதிரி இந்த மக்கள் தான் தோழி திருந்த மாட்டேங்குது திருந்துதுன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தோழி
ஓ சரி தோழி உங்க வீட்டுல தண்ணி வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் வருமா தோழி
இருபத்தி நான்கு மணி நேரமும் தண்ணீர் வரும் அந்த தண்ணி பாத்தீங்கன்னா வேஸ்டாவும் போவும் தோழி இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் கஷ்டத்துல அடிபட்டுட்டேன் நான் ஒரு நகரத்துல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆஹ் கிராம மக்களுக்கு தண்ணீர் என்ன அத எப்டி சேமிக்கணும் அப்படின்ற விழிப்புணர்வு கொஞ்சம் கூட இல்ல தோழி
ஆனான் தோழி அது உண்மையான முற்றிலுமான உண்மை தோழி அது முற்றிலுமான உண்மை அது கிராமத்துல இருக் அவங்க அதிக தண்ணிலே பயன்படுத் பத்தி அவங்க கஷ்டம் தெரியாம வளர்ந்ததுனால தண்ணியோட அருமை என்னங்கிறது அது அவங்க கிராமத்தில இருக்கவங்களுக்கு தெரிய மாட் தோழி நீங்க சொன்னறது முற்றிலும் உண்மை அது தண்ணியோட மு முக்கியத்துவத்தை வந்து நம்ம வந்து தெரியப்படுத்தணும் தோழி அவங்களுக்கு
நம்ம என்னதான் சொன்னாலும் நீ என்ன ஸ் சொல்றது நான் என்ன கேட்கறது அப் அப்படின்ற மனநிலையில தான் தோழி இங்க இருக்றவங்கல்லாம் இருக்காங்களே இப்ப வந்து ஒரு டம்ளர் கழுவணும் அப்டின்னா அந்த பைப்பை வந்து திருகி தொறக்குறது எல்லாம் கிடையாது அந்த பைப்பை புட்டு அதுலந்து வர்ற தண்ணில ஒரு டம்ளர் ஆனாலும் கழுவுறாங்க தோழி இது பாத்தீங்கன்னா நம்
ஐந்தறிவுள்ள ஜீவன் கூட ஐந்தறிவு கூட ஐந்தறிவு உள்ள ஜீ ஜீவன் கூட நல்ல விதமா தண்ணியோட முக்கியத்துவத்த தெரிஞ்சு பயன்படுத்துது தோழி இப்ப இருக்குற காலகட்டத்துல ஆற அறிவு உள்ள மனிதன் வந்து தண்ணிய அதிகமா வீணடிக்கிறா தோழி
அதுவு இப்ப பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இருபத்தி நாலு மணி நேரமு தண்ணீர் வர்றதுனால அதோட அருமை பாத்தீங்கன்னா மக்களுக்கு தெரிய மாட்டேங்து தண்ணி தண்ணிதான போயிட்டு போகுட்டு ரோட்லதான ஊத்துது அப்டின்ற நெனப்பு இருக்கு தோழி இங்க இருக்குற மக்களுக்கெல்லா இவங்கல்லா பாத்தீங்கன்னா தண்ணீ கஷ்டத்திலிருந்து அடிப்பட் ப்பதா தோழி அதோட முக்கியத்துவம் தெரியும் அப்படியுமே பாத் பாத்தீங்கன்னா இந்த மக்கள்லா திருந்தவே மாட்டாங்க தோழி அப்பயுமே தண்ணீர் எல்லா வீணாதா போகு அவங்க வேஸ்டாதா அடிப்பாங்க தோழி
ஆமாந் தோழி
இப்போ நம்ம ஒரு பாத்ரோ கழுவுறோ அப்டின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளா இருந்தோம்னா ரெண்டு பக்கெட் வச்சு கழு வெளக்கி வெளக்கி ஒரு பக்கெட்ல கழுவிட்டு ஒரு பக்கெ இன்னொரு ப நல்ல தண்ணி பக்கெட்ல கழுவிட்டு எடுத்துட்டு போயிடுவோ ஆனா இங்க அப்டி கெடையாது தண்ணிய நல்லா தொறந்து விட் ட்டு நல்ல ஃபுல் ஸ்பீட்ல தண்ணிய தொறந்துவிட்டு ஒரு தட்ட கழுவுறதுக்கு பத்து லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகு தோழி
ஆமா தோழி பார்க்கும் போதே நம்மளுக்கு மனது ரொம்ப கஷ்டமா இருக்குந் தோழி இந்த மாரி தண்ணீரை வீணடிக்கும் போது ரொம்ப மனது கஷ் கஷ்டமா இருக்கு இப்பயு பாத்தீங்கன்னா நெறைய ஏரியாக்கள்லா தண்ணி இல்லாம சென்னை மாதிரி நக நகரங்கள எல்லா ரொம்ப கஷ்டப்படறாங்க தோழி
ஆமாந் தோழி கண்டிப்பா தோழி இதப் பத்தி நம்ம பிறகு வேறு ஒரு காலில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
பேசலாம் தோழி தொடர்ந்து பேசலாம் தோழி நன்றி தோழி